ஹலோ
வணக்கம்
வணக்கம் மேடம் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாயிருக்கே நீங்க நல்லாயிருக்கீங்களா
நல்லா இருக்கே மேடம் எப்டி போயிட்டு இருக்கு லைஃப் சொல்லுங்க
ஆ நல்லா போயிட்டிருக்கு உங்களுக்கு எப்டி போது இன்னைக்கி எத்தின் மணிக்கி எந்திருச்சிங்க என்ன பண்ணிங்க நீங்க
இன்னைக்கி நானு வந்து ஒரு செவன் ஓ கிளாக் எந்துச்சே மேடம் ஆ நீங்க
என்ன மேடம்னு கூப்புட வேண்டா அப்டியே பேசலா ஏழு மணிக்கு எழுந்திரிச்சிங்களா சேரி செரி
ஓகே எனக்கு கேக்குது உங்களுக் கேக்குதுங்களா என்ன சாப்டீங்க டிஃபன்லா முடிஞ்சு முடி முடிஞ்சதுங்களா ம் நானு தோச சாப்டே நா இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன செஞ்சே தோச கத்திரிக்கா காரக்கொழம்பு பீர்க்கங்கா பொரியல்
ஒக்கே எதுல ஸ்பெஷலிஸ்ட் நீங்க வெஜ்ஜா நான் வெஜ்ஜா
ஆ ரெண்டுமே செய்வே நான்வெஜ்ஜு நல்
ஓ அப்டியா ஒகே நான் வெஜ் இல்லனா குறிப்பிட்ட ஒரு டிஷ் சொல்ல முடியுமா
இன்னும் நான்வெஜ் ஜின்னா மீன் கொழம்பு நல்லா செய்வே அதுக்கப்றோ பிரியாணி நல்லா செய்வே
சூப்பர் ரெண்டு தா மெயினு உங்ளுக்கு இந்த மட்டன்ல கொல் குடல் கொழம்பு அந்த மாரி ஐட்டம்லா உங்களுக்கு செய்ய தெரியுமா?
ஆ போட்டி கொலம்புலா நல்லா செய்வே
அப்டியா அது செஞ்சிட்டாலே போதுமே ஏன்னா இருக்கிறதுலே கஷ்டமான டிஷ்சஸ் அதா எனக்கு தெரிஞ்சி
க்ளீனிங் ப்ராசஸ் மட்டுதா கொஞ்சோ கஷ்டமி இருக்கு மத்தபடி ஈஸி தா செய்யறது
ஓ அப்டியா அத வாங்கிட்டு அதாவது ஆக்சுவலா வந்து அப்போ இருக்கற அதாது எங்க அம்மா பீரியட்லல்லா பாத்தீங்கன்னா அத செய்வாங்க
ம்
எப்போ மே எனக்கு மேரேஜ் ஆச்சோ வைஃப்லா வந்து இதெல்லா வந்து சிலத வாங்கறதோ அவுங்களுக்கு வாங்கன்தே கெடையாது அது அவுங்களுக்கு அது வந்து அந்த ப்ராசஸும் புடிக்காது
ம் அதா சில பேருக்கு சில பேர் வந்து மட்டன் சிக்கன் மட்டு தா சாப்புவாங்க போட்டி அப்புறோ தலகறி அப்புறோ ரத்தோ ஈரலு காலு அதெல்லா சாப்பட மாட்டாங்க அதுதா உண்மையா மட்டன விட அது உ கு எல்லா பார்ட்ஸுமே ரொம்ப நல்லது சில பேருக் வந்து செய்யறத விட செஞ்சு குடுத்தா இல்ல ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்தா சாப்ட பிடிக்கு இல்ல செஞ்சு குடுத்தா சாப்டுவாங்ளா
சிவ சில ஐட்டம் மட்டுந்தா அவங்க சாப்டுவாங்க
ஆ அதுதா அத ஒரு சிலர் பழ பழக்கம் அந்த மாரி
அதாவது என்னோட பீரியட்ல வரைக்கும்தா மேடம் அந்த போட்டிலா பசங்களா அதெல்லா வந்து என்னன்னு கூட பாத்துருக்க மாட்டாங்கு போல இருக்குது
இல்ல இல்ல குடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது வயித்துல இருக்கிற அழுக்கு குடலுக்கு ரொம்ப நல்ல து
ஆ புரிது புரிது அப்புற அந்த இந்த சுவரட்டின்னு சொல்லுவாங்கள மேடம்
ஆமா
அந்த சுவரொட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கனா அந்த எதிர்ப்பு சக்தி நறைய இருக்கு ஹுமோகுளோபின் நறையோ ஆ
ஆமா
ஷன் ஆகு அப்டின்ற மாரிலாம் சொல்றங்க டாக்
உண்ம நூத்துக்கு நூறு உண்ம அது இப்ப நீங்க போயி டாக்ரு கிட்ட போயி பிளட்டே இல்ல பிளட் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு உடனே நீங்க வந்து பிளட்டு ஏ த்தனு இல்லன்னா நீங்க ஃபுட்ல பிளட்டு இன்கிரீஸ் பண்ணுன் சொல்லிட்டாங்கன்னா நம்ப தொடர்ந்து ஒரு சுவரொட்டிய ஒரு வாரம் தொடர்ந்து சாப்டா போது தன்னாலே ஏறிடு
சிலர் சொல்றாங்க அதா அது சிஸ்டர் அத ட்ரை பண்ணாங்க நானு அத ட்ரை பண்ணணுன் பாக்குற அது கொழந்தைங்களுக்கு குடுத்தா அது சாப்டா பி பி அதிகமா இன்கரீஸ் ஆயிடுமோ
ஆஹா ஹ ஹ அது பி பி வந்து நீங்க வந்து கொழுப்பு மட்டன் எடுத்ததா உங்களுக்கு வந்து பி பி இன்கிரீஸ் ஆகு
ஓகே
நம்ப இது வந்து ரத்தம் ஊறதுக்கு தான
இல்ல ஹய் ப்ரெஷர் இருக்குறவங்க வந்து பாத்தீனா இது சாப்டா நறைய ரத்தம் ஊறி பி பி அதிகமாயிடுன் சொல்லுவாங்க கேள்வி பட் ட்ருக்க
ஓ நா நா இப்பதா நா கேள்விப்படுறே அந்த மாரி
ஆக்சுவலா ஏன் அப்படி சொன்னோனா என்னோட அண்ணி இருக்காங்க மே அப்பதா அவங்க கன்ச்சிவா இருந்தாங்க எங்க அப்பா வந்து அந்த ஃபஸ்ட்டு கொழந்தைன்றதுனால என்ன பண்ணாரு அண்ணிக்கி நறைய இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி குடு த்தாரு இந்த மாரி அப்போ அப்போ வந்து பி பி அதிகமாயிடுச்சு சொல்லும் போது எல்லாருக்கு இதா ஸ்ரைக் ஆச்சு இவரு இந்த மாரி நறைய மட்டன் ஐட்டத்துல இந்த மாரி நறைய வாங்கி குடுத்தனால தா சூவரொட்டி இந்த மாரி பொரு ள் அதிகமா வாங்கி குடுத்தனால தா இவுங்ளுக்கு ஸ் ஆயிச்சு அப்டின்னு அவரு எங்க அப்பா மேல ஒரு பாட்டத போட்டாங்க
இல்ல இல்ல பரவாயில்ல இவ்ளோ கேரிங்கா பாத்துருக்கிறாருல அது ரொம்ப வந்து ஒரு பாராட் ட கூடிய விஷயம் தான அது இந்த காலத்துல யா ருங்க இந்த மாரி மருமகளுக்கு எல்லா பார்த்து பார்த்து செய்வாங்க
இல்ல இல்ல அதெல்லா பொண்ணு மேரி தா பாப்பாரு பட் கன்சிவா இருக்குறாங்கன்னு தெரிஞ்சோன்னே அவருக்கு இன்னு ரொ ம்போ பாசம் வந்துரச்சு கேரிங் அதிகமாயிடுச்சு ஆ அந்த மாரி
அது எனக்கு தெரிஞ்சு அதனால அப்டி ஏற வாய்ப் பு இல்ல ம் இப்ப பிரெக்னன்சி டாவ சமயத் த்லன்னு சிலப் பேருக்கு பி பி லோவாகறது ஐ ஆகறது அப்ற ஹீமோகுளோபின் க ம்மியாகிறது ஜாஸ்தி இதெல்லா வந்து ஒரு காமன் இதுதா அதுன் நாம்ப மாம் மேப்
அதுவு சில ஹாஸ்பிட்டல்ஸ் ச்ச நம்ம சொல்ல முடியாது மேடம் ஏனா சில ஹாஸ்பிட்டல்ஸ்லா நானு இப்ப பாத்துட்டே அவுங்க நெறையப் பாத்தீங்னா மணி மைண்ட்டோடதா இந்த மாரி எல்லாம் பண்றாங்களான்னு கூட டவுட்டாருக்கு ஆக்சுலா வந்து எனக்கு அண்ணங் கொழந்தப் பொறந்தா
ஆ
கோ எத்துனோனே கண்ணாடி ரூமு எத்துனு போய் வச்ட்டா அவன் நல்லாதா இருக்கா இல்ல இல்ல அ கண்ணாடி ருும்ல வெக்னு அந்த மேரி பாத்தீங்னா இன்னொருத்தரு கொழந்தைய கண்ணாடி ரூம்ல வக்றாங்க ஆனா அவுங்களோட தோற்றத்த பாக்கறாங்க
ஆஹ
புரிதுங்ளா அவுங்க கொஞ்சோ எளிமியா இருக்கிறாங்கன்னாக் எதுக்கு இவுங்ளுக் கண்ணாடி ரூமு சோ இவுங்க வந்து இந்த மாரியும் பாக்கறாங்க செரி இந்தாங்கன்ட்டு குடுத்தறாங்க நா அதையு நோட் பண்ணே கண்ணாடி ரூம்ல எத்துனு போன கொழந்தத் நீங்க அதுக்கப்ற அந்தக் கொழந்தைய மட்டு குடுத்துட்டீங்க ஏன்னா இல்ல டாக்ட்ரு குடுக்க சொல்லிட்டாரு அப்டின்றாங்க செரி கண்ணாடி ரூம்ல வெச்சா அதிக செலவாவு அவனால கட்ட முடியாதுன் நென்ச்சிட்டாங்களா என்னன் தெரில அப்போ இந்த இவுங்க ஆ இவுங்க ஃபே இவுங்கலா கட் ட்டுவாங்க அப்டின் சொல்லி ஒரு ரெண்டு மூன் நாள் கண்ணாடி ரூம்ல வெக்கறாங்ளா தெரில
அது என்ன ரீசன் எதனால வென்டிலேஷன்ல வச்சேனு சொன்னாங்ளா சொல்லலைங்ளா
அது அதுதாம் மேடம் இப்போ அந்த ரீசன்தா நம்ளால ஏத்துக்வே முடியாது கொழந்தைக் கொஞ்சம் மூச்சுத் தெனறல் அதிகமாருக்கு அப்டினு எதோ ஒர் ரீசன் கண்டிப்பா சொல்லிர்றாங்க மஞ்சக்காமாலருக்கு வே ஒரு ஒரு இதுவு நாங்க நோட் பண்றோ
மா
அ அ அ
நம்ளுக்கு அந்த சமய சேஃபா இருந்தா போது கொழந்த நல்லாந்தா போதுன்ற ஒரு மைண்ட் செட்தா நம்புளுக்கு பஸ்ட்டு வருது அவங்கச் சொல்றது உண்மையாப் பொய்யா அந்த காலத்ல இந்த மாரி செரி வெண்டிலேஷனே இல்லாத காலத்ல என்ன நடந்திருக்குன் நெனைக்கிறீங்க நீங்க
எதுமே நந்திருக்க அந்தக் கொழந்த நல்லா ஆரோக்யமா நட்ந்திருக்குன்னு நெனைக்கிறே
ஆமா உண்ம உண்ம அந்த சூழல் வந்து அது அந்தக் கொழந்தைய நல்லா வளக் கு அதுதா உண்ம இப்பதா நெறைய்ய இன்னொ இன்னொன்னு வந்து சில டாக்டர்ஸ் ரிஸ்க் எடுக்கவே விரும்பறதில்ல ஐயோ இது இதுக்கு ரிஸ்க் கெடுக்கணு ஆ சி செக்க்ஷன் போடுங்க சி செக்க்ஷன் தூக்கி போடுங்க
ஒ
அந்த மாரி அ சி செக்க்ஷன் போடுங்க அர்ப் நெறய ரிஸ்க்கு எடுக்க விரும்பறதே இல்லங்க அது டக்குன்னுப் அந்த மாரி பண்ணிட்றாங்க
ஆனா அதுக்கு வந்து ஃபியூச்சர் வரைக்கு கஷ்டபட பொருத்து அந்த பர்சன்தா
அ மாம்மாம்மா
ம்
ஒன்ஸ் அது எல்லாமே என்ன சொல்றது அவ்ங்க ஸ்டாமினாவே எல்லா போயிடுது இல்லையா ப்ரெக்னன்ட் ஆனாலே ஒரு கொழந்த வந்தாலே அவ்ங்க ஸ்டாமினா எல்லாமே போயிடுது
எல்லா டாக்டர்ஸு சொல்ல முடிய்ல மேடம் நா ஒரு ரெண்டு ஹாஸ்பிட்டல் பாத்தே ஃபஸ்ட் பேபி செகண்ட் பேபி இந்த மாரி வந்து ரெண்டு இதுவு நா கன்சிடர் பண்ணி பாத்தே அதுல வந்து ஒரு அ ஒரு ஹாஸ்பிட்டல் எப்டின் பாத்தீங்கனா ஆ அந்த டாக் க்டர்ஸ் வந்து மனி மெய்ன்டட் தா ஃபுல் மனி மெய்ன்டட் தா ஃபஸ்ட்டு கொழந்தைக்கு அவ்ங்க வந்து எப்டி பண்ணாங்கனா ஆ இந்த நார்மலா இருக்கிறவ்ங்க கூட அதிகமா எதோஸ் ஆ இந்த மாரி ஜூஸ்லா குடிங்க பி பி இருக்குனு சொல்ட்டு என்னோட மிஸ்சஸ்கு குடுத்தாங்க சோ அப்பற அப்ப ப்றமா இது அது ஒன்னு பாத்தீங்கனா அவ்ளோ ரேஞ்சா அதே செகண்ட் பேபிக்கு நாங்க பாக்க சொல்ல எங்களுக்கு எ ஆஃப் ஆஃப் த ப்ரைஸு டாக்டர்ஸ் வந்து எங்களுக்கு நல்லா சொன்னாங்க இத வந்து நீங்க அ யூஸ் பண்ண கூடாது இவ்ளவு மாத்தரைலா நீங்க யூஸ் பண்ணீங்கனா அப்றோ வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல இந்த மாரி இஷ்யூஸ்லா வரு இஃப் இத சோ அது ஆ அதனால என்னைக்குமே டேப்லட்ஸ் அதிகமா எடுக்காதீங்க அது சில சில டாக்டர்ஸ் அந்த மாரி குடுத்துறாங்க சேல்ஸ்க்காக குடுக்குறாங்களா அது எதுக்காக தெரில பட் நெறையா டேப்லட்ஸ் எடுத்தீங்கனா அது இன்னொரு டாக்டர்கிட்டயு போய் கன்சல்ட் பண்ணி இந்த டேப்லட்ஸ் நா எடுத்துட்ருக்கே எனக்கு ஒரு மாரி ஆ ஒரு மாரி ஹெட்டேக்கா இருக்கு அந்த மாரி எதாவ்து இருந்ததுனா சொல்லிட்டு வேற டேப்லெட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்குங்க ப்டியே நம்மதா சொல்றாங்
உண்மதா ஃபஸ்ட்டு நம்மளு இப்பலா மின்னெல்லா கண்மூடித்தனமா அவ்ங்க என்ன தராங்களோ அப்டியே சாப்டுவோ ஆனா இப்ப இருக்கிற ஹஸ்பண்டா சேரி அஸ் பண்டா இருக்கட்டு ஒய்ஃபா இருக்கட்டு ரொம்ப ஸ்மாட்டு ஃபஸ்ட்டு அந்த மெடிசன் வாங்குனோனே கூகுல்ல போட்டு இது எதுக் க்காக எவ்ள எம் எல் குடுக்கணு
ம்
அது பாக்குறாங்க அது வந்து ஒரு நல்ல விஷ்யோ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உணவேம் உணவ் வே மருந்தா எடுத்துக்கிற காலம் போய் மருந்தயே உணவா எடுத்துக்கிறக்
கரெக்ட் கரெக்ட் ஆமாம்மா ஏனா நம்பளு அந்த மாரி இருந்துட்டோ
ஆமா இப்போ உங்க காலத்லயு செரி உங்க அம்மா அப்பா காலத்லயு செரி எங்க காலத் லயு செரி டக்குன்னு வந்து மெடிசனோ மாத்ரயோ போகாது ஒருச் சளி புடிச்சு ச்சுனா சுடுத்தண்ணி ஒரு நாட்டுக்கோழி கொழம்பு இல்லனா சூப்பு ஒரு நண்டு சூப் பு ஒரு நண்டு சாப் ப்பறது ஒரு வந்து ஒரு அண்ணாச்சி பழ சாப்புறது ஒரு பெரண்ட சட்னி சாப்புறது இதெல்லா சாப்ட்டு முடிச்சு கேக்கலனா மட் டுந்தா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போவமே தவர
ம் ம்
டக்குன்னு வந்து
ஆமா அதுவு அவ்ங்களா வந்து பாத்தீனா ஆமா லாஸ்ட்டு இது முடியலன் சொல்லிதா அந்த மருந்தே எடுக்க போறாங்க ம் இல்ல இல்ல வில்லேஜ்ல நீங்க சொல்ற மாரிதா எங்க அத்த ஊரு இருக்கு அவ்ங்க வந்து அங்க இருக்குற வில ஹாஸ்பிட்டல்ஸ்க்குல போ மாட்டாங்க அவ்ங்க அங்க இருந்து இங் ங்க வந்து ஒரு வெ ஹாஸ்பிட்டல கன்சிடர் பண்ணிதா பாப்பாங்க அவ்ங்களு பாத்தீங்கனா அத் அதிகமா வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கே அவ்ங்க போவாத ஆளு இங்க எப்பயாவ்து ஒரு வாட்டி வருவாங்கள அப்டி வந்தாலுமே அவ்ங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் விஷ்யமா தா வந்திருக்காங்கனு வர்ஷத்துக்கு ஒரு வாட்டி எதோ சும்மா அதுவு ரேர் தா
ஹாமா ஆமா எப் எனக்கு ஒடம்பு சரியில்ல எனக்கு சளிப் பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு மாரி இருக்குனா நா ஃபஸ்ட்டு எங்க அம்மா கிட்ட போய் அம்மா எனக்கு மீன் வாங்கி குடுங்க சுட சுட இல்ல சிக்கன் சிக்ஸ்டிஃப் ரைல சூப்பு நண்டு சூப்பு இதெல்லா சாப்டாலே எனக்கு வந்து சுட சுட ஒன்னு சாப்டாலே கொஞ்சோ ஓரளவுக்கு எனக்கு ரிசல்ட்டு தெரியு ஆ இன்னொனு வந்து சளிலா ச சட்டுனு போகாது ஒரு வாரோ வறியுமாச்சு கண்டிப்பா இருக்கு சளின்றது
ஆ ஆமா கரெக்ட் தா ஆனா அதுவு கரெக்ட் தா மேடம் அதுல நம்போ பிளஸ்ஸா மைனஸா சொல்லவே முடியாது ஏன் சொல்றோ அப்டின்னனா சளி பிடிக்கிறது நல்லதுனுனிறாங்க ஏனா உங்க தலேல இருக்குற நீர் தா சளியா வெளிய வருது சோ அது வெளிய வரது நல்லதா சளி புடிக்காம இருக்க கூடாது சளி புடிக்கிறதுகு நல்லது அப்டின்றாங்க
சளி புடிச்சு விட்றப்ப தா இம்யூனிட்டி சக்தி வரு திரும்பவு அது வந்து உருவாகு
கரெக்
இந்த நோயது அப்போ செரி நம்மோ ஒடம்புகு எப்டி நோய் எதிர்பு சக் தி வரு ஒன்னு வந்து நம்ப இப்பல்லா பாத்தீங்கனா இந்த அம்ம ஸ்மால் பாக்ஸ் சிக்கன் பாக்ஸ் சொல்லுவாங்கள அம்மப் போட்டுடுச்சுன்னு அந்த அம்மா போட்டு வ முடி சு வந்தாலே அந்த கொழந்தைக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி ஹியூமினிட்டி பவர் இன்னு ஜாஸ்திய ஆகு
ரொம்ப கரெக்ட் தா
ம்
ஆனப் ஆனா அவே ஒண்ணு டா தடுப்பூசி அதுக்காகவே போட்டுருமா மேடம் அவர் வரக்கூடாதுன்ட்டு போட்டுறோ
அ தடுப்பூசி போடுறோ இப்பல்லா நம்ம என்ன பண்றோ தடுப்பூசி போட்டு ஜூரமு வரக்கூடாதுனு அதுக்கு சேத்து ஒரு ஊசி போடுறோ ஆனா அது ஜூரோ வந்தாதா நல்லதுன்றாங்க வர கூ வராதுன்றாங்க
கிற நம்ம மெடிக்கல்ல நம்ம வந்து ஆராய்ச்சியா பண்ண முடியாது மேடம் அவுங்க இஷ்டத்துக்கு அத மாத்திப்பாங்க அ அப்டி போயிட்ருகே அப்டிதா மோஸ்லி நம்ம மெடிசன்ஸ் சு எடுக்காம வாழணுன்றத நம்போ குறிக்கோளா எடுத்துட்டு அதுக்கேத்த மாரி போனு நா கூட பாத்தீனா ஆ ஏதாச்சு ஒரு அ ஒரு பல்லு வலி அத மாரி இருந்தா கூடோ டேப்லெட் ஏதாது வச்சுப்பே தலவலியா இருந்தாலு ஏதோ ஒரு டேப்லெட் வச்சுப்பே பட் அத வந்து ரொ என்னால லாஸ்டு ஸ்டேஜு முடியில அப்டி நா மட்டுதா அதுல கை வப்பே
நாம இப்ப பல்லு வலினா கிராம்பு வக்கலா அது எடத்துல இல்ல என்ன உ ஈரத்தினால வலிக்குதா இல்ல சொத்த பல்னால வலிக்குதா எத